ஹலோ சொல்லுங்
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்க இன்னிக்கு என்ன ஒரே ஸ்பெஷல் தா போல
ஆமா ஆமாங்க
ஆபீஸ் ஆ அதா உங்க ஆபீஸ்ல நா பாத்த உங்க டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா வந்து ஏதோ லன்ச் லன்ச்சு அ நீங்க அரேஞ்ச் பண்றீங்க அப்டின்னு எதோ சொல்லிட்டு இருந்தாங்க நா என்ன என்ன ஸ்பெஷலுன் சொல்லி கேக்கலான் தா ஆஃபீஸ்ல கேக்க முடில என்னால கொஞ்சோ வலையா வந்துற சரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்றோ கேக்கலான் தா ஃபோன் பண்ண என்ன விசேஷோ
இல்ல இல்ல பர்டே எப்பயோ போய்ச்சு ஆனா கே தி நேரே இருக்குறாங்க பிரியாணி
ஓ அதனால பிரியாணி ஸ்பெஷல் லா
ஆமா ஆமா எப்போ ஓ கேட்டுனு தா டெய்லி போனா கூட எப்போ பிரியாணி போடுவ எப்போ பிரியாணி போடுவ சொல்ட்டு கேட்டுனே இருக்கிறாங்க சேரி சொல்ட்டு இன்னிக்கு போட்டுலா எல்லாருக்கு பிரியாணி இன்னிக்கு வாங் அ இன்னிக்கு ஸ்பெஷலா பிரியாணி போட்டுலா சொல்லிட்டு
ஓ ஓ
வீட்டு்ல வந்து சொல்டே
ஆ அதுனால வீட்டுல இருந்தே எடுதுட்டு போயிடீங்களா நா கடையில இருந்து வாங்கிரு பீங்ளோ அப்டின்னு நனச்சே இத்தன பேருக்கு குடுக்கனுல இத்தன பேருக்கு எப்டி வீ ட்ல செயறது அப்டினு நெனச்ச பரவால நீங்க வீட் ட்லே செஞ்சி எடுத்துட்டு போயிடீங்க
ஆமா ஆமா இது அதா வீட்டு ட்ல சொல்டே நானு அம்மா அப்பா கிட்ட ஒய்ஃப் கிட்ட சொல் த்த இந்த மாரி பிரியாணி செஞ்சி வைங்க நாளக்கு வந்து எடுத்துனு போற இந்த மாரி இவ்ளோ பதினஞ்சு பேரு இருக்காங்க
ஓ பதினஞ்சு பேருக்கு செய்யணும்னா ரொம்ப கஷ்டமாச்சே
ஆமா அதுல வேற அஞ்சு வெஜிடேரியனு மொத்தோ இருபது பேரு அது டோட்டலா டீம்ல
ஓ அப்டிங்களா
அதுல சில பேர் வந்துட்டு மட்டன் சாப்பறாங்க சில பேர் சிக்கன் சாப்பறாங்க மட்டனு செய்ணு சிக்கனு செய்ணு
அய்யோ ரெண்டு ரெண்டுனா இன்னு பெரிய வேலயாச்சே சிக்கன் தனியா செய்ணு மட்டன் தனியா செய்ணு
அதா சொல்ட வீட்டுல இந்த மாரி செய்ங்க செஞ்சு வைங்க ஒரு கேட்டல்ல போட்டு வைங்க ஆ நா ஆபீஸ்ல வரும்போது நா வாங்கிட்டு போய்ற வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போயிடுற சொல்
ம் எப்டி எடுத்துட்டு போனீங்க ஆட்டோல கார்ல அந்த மாதிரியா
இல்ல வண்டில வண்டில டூ வீலர்லா கட்ட பேகு டபரா இல்ல டபரா ல்ல அந்த த ஆமா ஆமா ஆமா தூக்ல குத்தாங்க ஒரு ஒரு இது ஒரு தூக்ல சிக்கன் பிரியாணி ஒரு தூக்ல மட்டன் பிரியாணி
ஓ சேரி சேரி
அப்பறமா வெஜி வெஜிடேரியன்ல ஒரு அஞ்சி பேர் இருக்காங்க அவுங்களுக்கு ஒரு மினி மீ ஆமா மினி மீல்ஸ் மாரி அதுல கடைல போயிட்டு வாங்கிட்ட
ஓ சேரி சேரி நல்ல வேல அதயு நீங்க வீட்ல செய சொல்லலியே அவுங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல எவ்ளோ சிக்கன் பிரியாணி செய்ணு மட்டன் பிரியாணி தனித்தனி ஒரே பிரியாணி செய்ணுனாலு ஒரு பதினஞ்சி பேருக்கு செய்ணும்னா கஷ்டோ இதுல தனி தனியா செ ய்ணுனா எவ்ளோ வேல இருந்துருக்கு வீட்டுல இருக்கு றங்களுக்கு
ஆமா ஆமா அதுனால அஞ்சி வெஜிடேரியன் வாங்கிட்டு ஸ்வீட் வேற செய்ய சொல்லிட
ம்
குலாப் ஜாம் பன்னே
அப்டிங்களா அ ஆ அதுவு பெரிய ப்ராசஸ் தாங்க என்னங்க நீங்க கஷ் டமான வேலய வீட்டுல இருக்கிறங்களுக்கு குடுத்துட்டு ஜாலியா இருக்கீங்களே ஆமா அதுவு சேரிதா இருந்தாலு குலாப் ஜாமுன்னா அத ம் வச்சி சாப்பில்லா இருந்தாலு இப்ப ஒரு ஒருத்தங்க ரெண்ட் ரெண்ட் குலாப் ஜாமுன் செய்ணும்னாலு எவ்ளோ பீஸ் செய்ணுமே அத நின்னு அத உ அந்த மாவ இது பண்ணி உருட்டி ஃப்ரை பண்ணி அந்த ஜீரால போட்டு அது நல்லா ஆ அதுல ஊர்னா தா நல்லாருக்கு டேஸ்ட்டு
கரெக்ட்டு தா அதனாலதா அவுங்க நா எடுத்துனு போனா சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டே. சும்மா டெய்லி போனா ப்ரியாணியெங்கே ப்ரியாணியெங்கே ப்ரியாணி அவுங்க வாய மூட்ணு சொல்லிட்டு எடுத்துன்னு போயிட்டேங்க!
ஆ அந்த டார்ச்சர் பண்ணதாலயே நீங்க வந்து கஷ்டத்த பாக்காம எடுத்துட்டு போய்ட்டீங்க
ஆமா ஆமா ஆமா வெளில வாங்குனா ரொம்ப ஜாஸ்தியாயிடு எங்கயோ போயிடுவாங்க.. ஆமாமா! வீட்டில செஞ்சாதா வீட்ல இருக்கறவங்க கூட சாப்ட்றலா நம்ம ஆஃபீஸு ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்
ம்
அத எடுத்துன்னு போய்ட்டு, ரெண்டு தூக்குல போட்டு குடுத்துத்தாங்க. பச்சடி குலாப் ஜாமுன்னு
ம் ம்
ஆ பீடா ஐஸ்கிரீமு அதயெல்லா வாங்கிட்டு போய்ட்டே பிளேட்ஸ் வந்து ஆப் பிஸ்லேந்துது
ஆ அதுவே யூஸ் பண்ணிக்கிட்டீங்க
அதே யூஸ் பண்டே
ஆமா அத எங்கங்க வீட்டுலருந்து எடுதுட்டு போறது அதயு எடுதுட்டு போய்ட்டு அத போட் ட்டு அத கழுவுணு இது பண்ணு அதுவு ஆபீஸ்னா எத் தன பேர் சாப்டுவாங்க எல்லாத்தயு அங்க இருக்கிறங்களுக்கே வேல வாங்கிட்டு இருக்க முடியுமா
ஆமா ஆமா அப்போவு எங்கு வேல குடுக்கணு அவுங்க வேலைக்காரயங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவுங்களுக்கொரு தனியா ஒரு பாக்ஸ்ல போட்டு, குடுத்துட்டே ரெண்டு பேருக்கு!
ம்
அப்பறமா ஒரு செக்யூரிட்டி இருக்காரு. அவ்ரு கூட வந்து கேட்டுனே இருக்குறாரு!
ஆ எல்லாருக்கு அப்ப ட்ரீட்டு் தா அப்ப எங்க டிபார்ட்மெண்ட்க்கு குடுக்கலையே நீங்க வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்கறதால எங்களல்லா மறந்துட்டீங்களா
செரி உங்களுக்கு நா எடுத்துன்னு வரேன். நா ரெண்டு நாள் அப்றோ
சேரி அதுக்குன்னு நா கேட்டேன்ட்டுலா இல்ல. உங்க வீட்டுல எப்ப செய்யறாங்களோ அப்ப எடுத்துட்டு வாங்க
ஓகே! ஓகேங்க! ஓகேங்க! அப்புறமா ரெண்டு தூக்குல போயிட்டு எடுத்துன்னு போயிட்டே எடுத் போய்ட்டு ஆஃபீஸ்ல போய்ட்டு வச்சே அப்றோ பசங்களா கொஞ்சோ ஹெல்ப் பண்ணாங்க ஆ பிளேட்ஸ்லா எடுத்துட்டு வந்து வாஷ் பண்ணிட்டு பிளேட்ஸ்லா ஆ ஒரு ஸ்பைரைட்டோடா பாட்டில் கூட எடுத்துன்னு போயிட்டே கூல்ட்ரிங்க்ஸு
ஆ பாத்தீங்களா? ஆ ப்ரியாணி சாப்ட்டு ஜீரண ஆறதுக்கு ஸ்பிரரைட்யெல்லா வாங்கிட்டு போய்ருக்கீங்க
ஆமா! ஆமா! ஆமா!
ஏ உங்களுக்கு?
ஆமாங்க! போயிட்ச்சுங்க! ஒரு மூண் நால் ஆயரூவா போய்ருக்கு
ஆ கண்டிப்பா ஆயிருக்கு ஏன்னா! அரிசி வெல என்ன இருக்க எல்லாமே இப்போ சிக் கன் மட்டன்ல்லா சும்மாவாய வந்துரு அதுலயே போய்ட்டுருக்கு போல!
இல்லங்க இவ்ளோ ப்ரியாணி வாங்கி குடுத்தே எங்க பசங்களுக்கு ஆஃபீஸ் பசங்களுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இல்லியா கேக்குறாங்க
பாருங்களேன்! இவ்ளோ குடுத்து அவுங்களுக்கு மனசு நெறைய மாட்டுது
இவ்ளோ வாங்கி கொடுத்து, இதெல்லா பதனஞ்சு பேருக்கு சாப் பாட்லா போட்டு அரேஞ்ச்மெண்ட்யெல்லா பண்ட்டு, அவுங்க கார வை சி எல்லா சர்விங்ல்லா பண்ட்டு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
ஆ எல்லா திருப்தியா சாப்ட்டாங்க ஆமா நல்லா திரு ப்தியா சாப்ட்டாங்க தா
ம் ஆ விடுங்க அது அதாவ அதா எங்ளுக்கு வேணு
அப்றமா ஒருத்தர் இன்னா பண்ணாரு பாக்ஸ் தூக்கினு வன்ட்டாரு ஆ நேத்தே சொல்ட்டேன்ல இந்த மாரி பிரியாணி சொல்ட்டு கட்னு போலான் சொல்ட்டு கரெக்ட்டா முட்ஞ்சிச்சு பிரியாணியே‌ எல்லாருக்கு
ஆ
சில பேர் மட்டன் சாப்ட்டுக்காங்க சில பேர் சிக்கன் சாப்ட்டாங்க
ம் ம்
வெஜிடேரியனுக்கு அஞ்சு பேருக்கு வெஜிடேரியனு
வெஜிடேரியன் ஈஸி மினி மீல்ஸ் வாங்னோமா குடுத்தமா வேல முடிஞ்சிது இத வந்து சர்வ் பண்ணணு அது சாப்பாடு போட்டு அது வெக்கல இது வெக்லயான் பாத்து ட்டுஎல்லாருக்கு சாப்புறீங்ளா எல்லாரு கரெக்டா எல்லாருக்கு சாப்ட்டாங்களான்றதே இப்ப நம்ப பாக்ணு
அதா நா வந்து நா சாப்புட்ல ஃபர்ஸ்ட்டு அவுங்களுக்கு பாத்துக்கலா
ம் நம்ளுக்கு இல்லனாலு மொதல்ல கு அப்றோ அங்கருக்றோங்ளுக்கு கம்மி ஆய்டுச்சுன்னா நம்ள சொ
அவுங்க வந்து வா வா உக்காரு நீ வா வா சாப்பு ச சாப்டு சாப்டுன்றாங்க
ஆ அப்றோ கொறஞ்சிச்சுனா கம்மியாய்ட்ச்சுன்னா அப்றோ நம்ள கஷ்டமாருக்கு இவ்ளோ எடுத்துட்டு வந்துட்டு இன்னு ஒர்த்தர் சாப்புல ரெண்டு பேர் க்கு பத்தல அப்டின்னா நல்லாருக்காதுல்ல
அதனால தா நா பண்ணே செரி நீங்க நா சேர்வ் பண்றே நீங்க எல்லாமே சாப்டுங்க அப்றோ நா லாஸ்ட்ல தரேன் சொல்ட்டு செரி ஓகே சொல்ட்டு சாரெட் சாலட்ல்லா எத்துன் போய்ட்டே வெள்ரிக்கா கட் பண்ட்டு கேரெட்லா கட் பண்ணிட்டு.. பண்ட்டு ஒய்ஃப் போட்டு குட்த்துட்டாங்க அதெல்லா
ஆ ஆ
ஆ அப்பறமா கடல் பாசி ஒரு ஸ்வீட்டு
ஆ
அதுவுரு வந்து செய்ஞ்சாங்க ஒ பிஸ்தா ப இதுல
ஃப்ளேவர்லயா
அவுங்க வந்து எல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாருக்கே சொல்ட்டு நல்லா சாப்ட்டாங்க
ம் ம் ரெகுலரா நம்ப வீட்ல செய்றது இல்லாம புதுசாருந்தா இன்னு கொஞ்சோ நல்லாருக்கு குலாப் ஜாமுனு செரி இந்த கடல் பாசியு வந்து எதாச்சு நம்ப வீட்ல ஃபங்ஷனு இல்ல வெளில நம்ப கல்யாணத்துக்கு போறோ அப்டின்னாதா கெடைக்கு அதுக்குன் ஸ்பெஷலா செய்ய மாட்டாங்க வீட்ல உங்ளுக்குன் செஞ்சு குடுத்துருக்காங்க அதனால விரும்பி சாப்ட்ருப்பாங்க ஒங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே
டெசர்ட் மாரி இருந்தது அது
ம் ம்
அத்னால செரி ஓகே சொல்ட்டு சொல்ட்டு நல்லா திருப்தியா சாப்ட்டாங்க நல்லா சாப்ட்டு நல்லா ஒரு இது பண்ட்டு ஒர்க்கே பண்ண முடில அவுங்களுக்கு
ஆ அவ்ளோ சாப்ட்டாங்களா ஆ மூக்கு முட்ட சாப்ட்டாங்க போல
ஆமா எல்லா ஸல்யூட் அச்சுனு இருக்குறாங்க பிரியாணி சாப்ட்டு எனக்கு
ஆ அப்ப இனிமே நீங்க நீங்க லீவ் போட்டா கூட கேக்க மாட்டாங் போலயே
போனா கூட தைய கைய தூக்கி விஷ் பண்றாங்க சூப்பராந்தது சூப்பராந்தது சூ கூடா அந்த இது சொல்லிருங்கா ஒய்ஃப்கு சொல்லிருங்க அம்மாக்குலா சொல்லிருங்க சொல்ட்டு சொல்றாங்க இந்த மாரி நல்லா நல்லா இருக்கு சொல்ட்டு தேங்க்ஸ் தேங்க்ஸ்லா வந்து சொல்லியிருந்தாங்க
ம் யாருகிட்ட இது உங்க வைஃப் கத்துக்கிட்டாங்க
அ வைஃப் வந்து அவங்க அம்மா வீட்ல இருந்து கத்துனு வந்து ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா அந்த மசாலா தா மெயினே
ஆ அந்த மசாலா கரெக்டா இருந்ததால கரெக்டா இருந்திருக்கு போல டேஸ்ட்
ஆமா மசாலா பொத்து ஒரு டம் டம்ப் பண்ணோ
ஆ அத கரெக்டான டைம்கு எடுத்துட்டதாலதா கரெக்டா இருக்கு இல்லன்னா வந்து அரிசி கொழஞ்சிரு
ஆமா அத்னால ரொம்ப டேஸ்டா இருந்தது சொல்ட்டு சொல்லிருந்தாங்க
ம் நீங்க அது ட்ரை பண்ணீங்களா
ஆமா இல்ல லாஸ்ட்ல லாஸ்ட்ல லாஸ்ட்ல ட்ரை பண்ணே சாப்ட்டே
ஆ
செம்மயா இருந்தது அதனால செரி ஓகே வீட்டுக்கு போய்ட்டு சொல்லா நல்லாருக்கு சொல்ட்டு உங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அப்றோ எடுத்துன்னு வரே வீட்ல செஞ்சாங்கன்னா
ஓகே ஓகே எடுத்துட்டு வாங்க எடுத்துடு வாங்க ஆ
எல்லா அதா அந்த கே கேட்டில்லா வந்து அப்டியே போட்டே வாஷ்லா எதுவுமே பண்ணவே இல்ல
ஆ வீ்ட்ல வாஷ் பண்ணிப்பாங்க ஆபீஸ்ல என்ன வாஷ் பண்ணிட்டு இருக்க முடியு
ஆமா எவ்ளோ இது பண்ண சொல்ட்டு எல்லாமே போட்டு கட்ட பேக்ல போயிட்டு வச்ட்டே இப்போ போம்போது எத்துன்னு போனு இன்னு அதுக்கு ஒரு ரெண்டு ஹவர் வேல இருக்கு ஆபீஸோட வேல அதலா முஷ்டு அப்றோ அத எத்துன்னு போச்சுட்டு வீட்ல வெ வெச்சின்னு
ம் ம் செரி செரி வீட்ல வீட்ல போய் நீங்க சொல்லுங்க வீட்ல இருக்கறவங்க என்ன சொன்னாங்கன்றத நா கேக்கணு
ஆமா ஆமா அதனாலதா
ஃபோன் பண்ற
ஆ ஓகே ஓகேங்க ஓகேங்க
ஆ உங்களுக்கு ஃபோன் பண்ணி நா கேக்குறே இப்ப கொஞ்ச எனக்கு ஒர்க் இருக்கு நா ஃபோன் பண்ணி நா பேசுறேனே வீட்டுல போயிட்டு நீங்க என்ன சொன்னீங்க அவுங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்கன்றத நா கேப்பே கேப்பே ஃபோன் பண்ணி
ஓகே ஓகேங்க ஓகேங்க பாத்துக்குங்க ஆ ஓகே ஓகே பாய் பாய் சீ யூ